வணக் க்கம் தோழி
வணக்கம் கேக்குது ஆ நல்லா இருக்கே ஆ கேக்குது தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கே தோழி நீங்க நல்லா இரு
ஆ நா நல்லா இருக்கே உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரு நல்லா நல்லா இருப்பாங்கன்னு நெனைக்கிறே
நிச்சயமா தோழி எல்லாரு நல்லா இருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம நம்ம உடல் பயிற்சி யோகா அந்த மாதிரி வந்து நம்மளுடைய உடம்ப வந்து பலமா வச்சுக்கிறதுக்கு இதெல்லா இன்றியமையாதது அப்பிடின்னு சொல்றாங்கல்ல அத பத்தி இன்னைக்கு க்கி நம்ம ஆலோசன செய்லாங்களா
ஆ கண்டிப்பா தொழி
ஆ நிச்சயமா இன்னைக்கு வந்து பாத்தோ அப்பிடின்னா நம்ம விளையாடுறதா ஆகட்டு மற்ற நடைப்பயிற்சி ஆகட்டு நம்ம குழந்தை பருவத்தோடவே எல்லாமே முடிஞ்சு போயிருது ஆனா வேலைப்பழுவு மட் ற்றும் நவீன மயமாக்கப்பட் ட காலத்துல வந் த்து அ நம்ம பெரும்பாலு வந்து அமர்ந்துட்டே செய்யக்கூடிய வேலைகள் அல்லது கைபேசி அல்லது அ கணினி இவற்றிலேயேதா நம்ம பெரும்பாலானோர் வேல பாக்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு எனவே நமக் இதுக்கு வந்து பெரியவர் ட்டுகள் ஆனாலும் எந்த வயதினராக இருந்தாலுமே உடல் பயிற்சியு அல்லது யோகா ஏதாவது ஒன்று நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையில் வந்து ஆ இ இருக்கணு அப்பிடின்னு நெனைக்கிறே அத பத்தி நீங்க தொடர்ந்து பேசுங்க
இப்ப யோகா உடை ஆ உடல் பயிற்சன்றது வந்து அப்பத்துல இருந்தே இருக்கு அப்டின்னு சொல்லலா அப்பத்த அ அந்த காலத்துல இருந்த மக்கள் வந்து அவுங்களுடைய வீட்டு வீட்டுல செய்யற வேலையே வந்து அவுங்களுக்கு உடற்பயிற்சி யோகா மன நிம்மதி அந்த மாதிரியான ஒரு இதுல இருந்துச்சு இப்ப இருக்கவங்கங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு தனியான ஒரு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜிம் அஹ் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உடற்பயிற்சின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்காவே இருக்கு ஒவ்வொரு மா ஒவ்வொரு மனிதரனுடைய உடம்பு உடம்பு நல்லதுக்காக உடற்பயிற்சி செய்யுறாங்க இப்ப வந்து அந்த உடற்பயிற்சி செய்யுறது மூலியமா அவுங்களுடைய உடம்பு நிலையு வந்து சீரா இருக்கு அப்டின்னு சீரா இருக்கு கண்டிப்பா சீரா இருக்கு யோகா பண்றதுனால வந்து அவுங்களுடைய மன நிம்மதி அதுக்கப்புறமா அவுங்க வந்து ஒரே சிந்தனை நோக்கா போ போகலா போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவுங்க வந்து ஒரே நோக்கமா அதாவது இந்த வேலைனா இந்த வேலைக்கான மட்டு ஒரே ஒரே கான்சப்டா அந்த மாதிரி போவாங்க நீங்க இத பத்தி என்ன நெனக்குறீங்க
நிச்சியமா தோழி சரியா சொன்னீங்க அதாவது நம்ம எந்த வயதுடையனராக இருந்தாலு நம்ம தினந்தோறு வந்து நம்ம அன்றாட கடமைகள்ல ஆ உடற்பயிற்சியு வந்து நிச்சயமா இடம்பெறனு வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள்ளாவது குறைந்தது நாற்பத்தைந்து நிமிடங்கள்ல இருந்து ஒரு மணி நேரோ நடைபயிற்சி மேற்கொள்வது வந்து அ நிச்சயம் சால சிறந்ததா இருக்கு யோகாங்கிறது வந்து தியானம் மற்று கிடையாது அவர்கள் வந்து அனைத்து வகையான உடல் பயிற்சிகளையுமே வந்து அனைத்துரு ம்புகளுக்கு ஏற்றவாறு அவுங்க வந்து பயிற்சி குடுப்பாங்க ஆ எனவே வாரத்துல வந்து ஒரு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் ஆவது நிச்சயமா அவுங்க வந்து ஆ தியானோ வந்து செஞ்சுக்கலா இன்று பல காரணங்கள்னால நம்ம நிறுவனங்களுக்கு போக முடி முடியல அப்டின்னாலே இன்னக்கி வலைத்தளங்கள்யே முறையான பயிற்சிகள் வந்து கத்துக்கிட்டு வலைத்தளங்கள் மூலமாவே கூட இப்ப நிறைய பேரு சொல்லி தந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பயிற்சி மேற்கொள்வதுண்டா நீங்க உங்க லைஃப்ல என்ன நீ பின்பற்றுறீங்க அத பத்தி தொடர்ந்து பேசுங்க தோழி
நா இந்த மாதிரி யோகா அந்த மாதிரி எல்லா நா இதுவரையு பண்ணதில்ல சின்ன வயசுல வந்து நடைபயிற்சி மட்டு உடம்பு ரொம்ப பருமனா இருக்கு அப்பிடின்ட்டு வந்து நடைபயிற்சி காலையிலேயே எழுந்து நடைபயிற்சி கொஞ்ச தூரத்துக்கு நடைப்பயிற்சி நடக்குறது அந்த மாதிரி இருந்தே ஆனா பக்கத்துல இருக்கவுங்களா இது இதெல்லா இதுக்கு இந்த ஒடம்புக்காக இதுக்கு இந்த மாதிரி நடைபயிற்சி எல்லா மேற்கொள்ற இதெல்லா தேவையில்ல அப்டின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்குற வேலய பாக்க வீட்ல இருக்க வேலைகல பாத்தாலே வந்து ஒடம்பு பருமன் எல்லா எதுவுமே இல்லாம இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோ இந்த மாதிரி யோகாலா எதுவுமே இல்ல இயற்கை இயற்கையோட உக்காஞ்சி நம்ப உக்காஞ்சி பேசுறது அந்த இயற்கையோட நேரம் செலவழிக்கிறதே வந்து ஒரு சிறந்த ஒரு மன அமைதி நா நெனக்குறே நீங்க இந்த மாதிரியான வகுப்புகள் ஏதாச்சு போயிருக்கீங்ளா
ஆ நா போயிருக்கே தோழி நீங்க சொல்லுவது வந்து ஓரளவுக்கு உண்மைதா ஆனாலுமே வந்து நம் ஏற்கனவே சொன்னது போல தொடர்ந்து அமர்ந்தே செய்யக்கூடிய வேலைகளியே பெரும்பாலான ஆண்களாகட்டு பெண்களாகட்டு இருக்கிறனால நிச்சயமா உடல் அசைவுகள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உடற்பயிற்சி தினமும் ஒரு மணி நேரமாவது செய்வதுதா நமக்கு வந்து பிற்கால பலவீனங்கள வந்து தவிர்க்கு நானு தொடர்ந்து வந்து செஞ்சது கிடையாது பட் என்னுடைய பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையை நா என்னோட கண் கூட நா பாத்திருக்கே பாத்து இருக்கே என்னுடைய தாய்தந் தந்தையர் வந்து சுமார் இருபத்தைந்து ஆண்டுகள் டு முப்பது ஆண்டுகளா தினமுமே வந்து ஒரு மணி நேரம் காலேல வந்து நட பாப்பாங்க நடைபயிற்சி போவாங்க அவுங்களுக்கு யோகா இந்த மாதிரி தெரியாது ஆனா வந்து நடைப்பயிற்சி போவாங்க அப்பா வந்து கல்லூரி பேராசிரியரா வேல பாத்தாரு வேலைக்கு போன ஆரம்ப த்துல இருந்தே அவரு வந்து ரிட்டையர் ஆகுற வரைக்குமே தினமுமே ஆ எங்கள் ஆ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கல்லூரிக்கு வந்து சுமார் ஒரு கிலோமீட்ரு போகணு எல்லோரும் வாகனத்துல போனாலுமே என்னுடைய தந்தை வந்து நடந்துதா போவாரு இன்னைக்கு அவருக்கு எழுவத்தி மூனு வயது ஆனாலும் இன்னைக்குமே அந்த நடைபயிற்சிய வந்து ஆ பழக்கத்துல இருக்குறனால அவுங்க வந்து யாரையு சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அவுங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் அவுங்களே செஞ்சுக்கிறாங்க அதெல்லாம் பாக்கும்போது நம்மளும் இந்த மாதிரி ஆரோக்கியமா நம்மள வெச்சுக்கிட்டாதா நம் நம்மளுடைய வயோதிக காலத்ல வந்து நம்ம யாருக்கு யாரையு சார்ந்து இருந்துட கூடாது அப்டிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து நா தெரிஞ்சுக்கிட்டே அதனால நா வந்து வாரத்துக்கு ஓர் இண்டு நாட்கள் அ நடைபயிற்சி போவே மீதி நாட்கள் வந்து நிச்சயம் ஒரு மணி நேரம் அல்லது குறைந்தது முக்கால் மணி நேரமாவது அனைத்து ஆசனாக்களையும் செய்து அ யோகக்களை முறைப்படி கற்று நா வந்து பயிற்சி செஞ்சுட்டு இருக்கே இன்னைக்கு கூட ஐந்து டு ஐந்தே முக்கால் மணி வரைக்கு யோகா செஞ்சுட்டு தா என்னுடைய பணிக்கு வந்து நா வந்தே அந்த மாதிரி செய்யும் போது உடலும் மனமும் வந்து ஆரோக்கியமா இருக்கும் தியானம் வந்து ஒரு பத்து நிமிடம் செய்வோம் மீதி நாற்பது நிமிடங்கள் வந்து ஆ உடல் அனைத்து உறுப்புகளுக்கும் முக்குமான அசைவுகளோடு கூடிய ஆசனாக்கள் வந்து சொல்லி தருவாங்க தோழி
கண்டிப்பா தோழி இப்ப வந்து நம்ம இந்த உடற்பயிற்சி செய்யுறதுனால நம்மளுக்கு எதிர்காலத்ல வந்து நம்மளுடைய உடம்பு நம்மளுக்கு ஏத்த மாதிரி அதாவது நம்ம உடம்பை இப்பயே நம்ம பண்படுத்திருக்கோ நம்ம நம்மளுக்கு வயது முயற்சி முதிர்ச்சி ஆனாலுமே சரி நம்ம இன்னோருத்தவங்கள சார்ந்து இரு கூடாது அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மள உடம்ப இப்பயே பக்குவப்படுத்திருக்கோ இப்ப இப்ப வந்து நம்மளுடைய ஒடம்ப நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாதா வந்து நம்ம வயசு அதிகமானாலு சரி நம்ம நம்மளுக்கு ஏத்தா மாரி நம்ம நம்மளுடைய லைஃப்ப அமச்சுக்க முடியு கண்டிப்பா பாயலிங்களா
நிச்சயமா தோழி நிச்சயம்மா ஏனா நா நெறய பேர் பாத்தா ஒரு அம்பது வயது ஐம்பத்தி ஐந்து வயது ஆகும் போதே இன்னைக்கு பக்கவாதம் அல்லது சர்க்கரை நோய் போன்ற பல நோய்களுக்கு வந்து ஆட்பட்டு அவதிப்படறத கண் கூட பாத்திருக்கோ என்னுடைய மாமனார் வந்து அ ஆரோக்கியமா தா இருந்தாரு ஆனால் உடல் பயிற்சியோ அல்லது வேறு எதுவோ எதுவுமே வந்து செய்யுறது வழக்கத்துல இல்ல அவரோட வயாதிக காலத்ல வந்து பாத்தம்னா அ சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டு கால் வந்து எடுக்க பட்டு அதனாலயே எறந்துட்டாரு இரண்டு பக்கொமே வயோ வயதானவங்க தா ஆனா அ முறைப்படி வாழ்க்கை வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கை எப்டி இருந்ததுங்கிறதையு நா கண் முன்னாடி பாத்துருக்கே அந்த மாதிரி இல்லாம தவறான பழக்கங்களுக்கு ஆட்பட்டு உடற்பயிற்சி இல்லாம இருந்தவங்களுடைய வயோதிக வாழ்க்கை எப்பிடி இருக்குங்கிறதையு நா நேர்ல பாத்திருக்கே அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து இருந்திர கூடாது நம்மளோ நம்முடைய சந்ததியினரோகோ வந்தா அந்த மாதிரி ஒரு அவல நில குடுத்தரக்க கூடாது அப்படிங்கறதுக்காக எங்க வீட்டுல நாங்க எல்லாருமே வந்து உடல் பயிற்சி கட்டாயம் தினமும் நம்ம எப்பிடி சாப்பிடுறோ தூங்குறோ அதே மாதிரி குறைந்தது அரை மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் வந்து உடல் பயிற்சி செய்யணு அப்படிங்கிறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்கோ என்னுடைய கணவரு தொடர்ந்து ஒரு பதினைந்து வருடங்களாக இந்த தம்பள்ஸ் அப்பிடின்னு சொல்லுவாங்கல்ல தோழி இந்த வெயிட் லிப்டிங் அந்த மாதிரி பயிற்சி வந்து செ செய்வாங்க ஆனா நானே நினைப்ப த்த இத எதுக்கு இவரு இவ்வளோ வெயிட் எல்லா தூக்கி செய்யறாரு அப்பிடின்னு சொல்லி நா நெனைப்பே ஆனா காலம் செல்ல செல்ல அந்த மாதிரி செய்யு போது எந்த ஒரு நோயு அண்டாம ஆரோக்கியமா இருக்கிறத பாத்தப்பதா தெரிஞ்சுது இதெல்லா செஞ்சதுன் காரணத்தினால மட்டும்தா வந்து அந்த நோயில் நோய் இல்லாம இருக்காங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டே எனவே நானு வந்து யோக வகுப்புகள வந்து தொடர்ந்து பயின்று அத முறப்படி வந்து செய்யவு பழக்கப்படுத்திக்கிட்டே தோழி
கண்டிப்பா தோழி நீ நீங்க சொன்ன முறைய என் வாழ்கையில பின்பற்ற லாம்னு இருக்கே ஏ இது வந்து நம்மடைய வயது முதிர்ச்சி அப்புவு வந்து நம்மளுக்கு நெறைய ஹெல்ஃபுல்லா இருக்கும்னு நா நெனைக்கிறே கண்டிப்பா இது வந்து நம்மளுடைய எதிர்காலத்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கு நம்ம உடலயையு ஆரோக்கியம் ரொம்ப ஒரு நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியத்துவமா இருக்கு இல்லையா
நிச்சயமா தோழி நிச்சயமா அதாவது ஒரு பேச்சு வழக்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாப் இருபது வயதுல நம்ம எப்பிடி இருந்தோ அப்பிடிங்கறத வந்து நம்மளுடைய நாப்பது வயது காலம் வந்து காட்டி குடுத்துரு இருவ து வயதில ஒரு ஆரோக்கியமான உணவை ச ட்டு முறைப்படி ஆ உடல் பயிற்சி செய்து ஒரு நல்லத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருந்தோ அப்பிடின்னா நிச் ச்சியமா நம்மளுடைய நாப்பது வயதுல வந்து அந்த கை கால் வலி மூட்டு வலி நரம்பு பிர ச்சனை இதய கோளாறு அந்த மாதிரி எல்லா வந் த்து ஆரம்பிக்கிற காலகட்ட ட்டோ ங்கிறது நாப்பது வயதுதா அந்த நாப்பது வயதுல பெரும்பாலான பாதிப்பு இல்ல அப்பிடின்னாலே ஓரளவு நம் நம்மளுடைய இருபது டு முப்பது வயது காலத்த வந்து நல்லா வாழ்ந்திருக்கோநர்த்தோ அதே மாதிரி நம்ம நாப்பது வயதுல சரியான சரிவிகித உணவு ஆ சிறுதானிய உணவு உடல் பயிற்சி தியானம் இதெல்லா நம்ம மேற்கொண்டிருந்தோ அப்படின்னா நிச்சயமா அறுவது வயது எழுவது வயதுங்குபோது அது வந்து பிரதிபலிச்சிரு நம்மளுடைய நாப்பது வயதில் நாம் செய்த காரியங்களை அறுபது வயது வந்து பிரதிபலிச்சிரு சொல்லுவாங்க அ அத வந்து நான் நெறைய பேத்தோட வாழ்க்கை என்ன சுற்றியே நா வந்து பாத்திருக்கே தோழி
கண்டிப்பா தோழி இவுங்க கூட பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சி தோழி நம்ம இந்த உரைய இதோட முடிச்சிக்கலா
இல்ல தோழி ஓரிரு நிமிடங்கள் தொடர்ந்து பேசுங்க நா நிச்சயமா நா சொல்றே தோழி ஆ உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக் கொடுத்தது உண்டா தோழி
இல்ல தோழி நா இப்ப வந்து வகுப்பு பயின் பயின்ந்துட்டு இருக்கறதுனால வந்து வகுப்பு பயின்றுட்டு இருக்கேன் ஆமா கல்லூரி கல்லூரி கல்லூரி மாலவி மாணவி தா நானு என்னுடைய ஓ வா கல்லூரிக்கு போகணுன்னு நா மெயின் ஆ ஒரு மெயின் ரோட்ல இருந்து உள்ள ஒரு ரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரோ நடந்து போறதுனால எனக்கு அதுவே ரொம்ப எக்ஸசைஸா இருக்குன்னு நெனைக்கிறே கால்ல எழுந்து நா வீட்டு ஆ காலையிலில எழுந்து நான் என்னுடைய வேலைகள் அதாவது என்னுடைய துணிய தொவைக்கிறத ஆகட்டும் எனக்கான ஒரு சமையல வந் ந்து நானே செஞ்சு எடுத்துட்டு போறதாகட்டு இந்த மாரி வேலல்லா செய்யறது வந்து என எனக்கே ஒரு எக்சசைஸ் மாரிதா எனக்கு தோணுது ஏன்னா நான் வந்து காலையிலே ஒரு அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு எந்திக்கிறதுனால இது என்ன என்னுடைய பழக்க வழக்கங்கள் இதே மாரி இருக்கிறதுனால எனக்கு இதுவே உடம்பு எக்சசைஸ் எக்சசைஸ் பண்ற மாரி அதா உடற்பயிற்சி பண்ற மாதிரி இருக்கு
நிச்சயமா தோழி உங்களிடம் பேசியது மிக்க நன்றி நன்றி தோழி